ஹலோ
ஹலோ
ஹாய்கா என்ன பண்றீங்க
ஹாய் தம்பி நல்லா இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நான ஒரு ஃபெஸ்டிவல் வருதுக்கா கார்த்திகை தீபம் சொல்ட்டு ஒரு ஃபெஸ்டிவலு அது வந்து கொஞ்சோ கிராண்டா கொண்டாடுவாங்க அதனால வீடெல்லா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க
ஓ அ கேட்குது கேட்குது சொல்லுங்க
அ வீடெல்லா கிளீன் பண்ணறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேங்க்கா
ஓ சூப்பர் என்ன ஃபெஸ்டிவல்இப்ப வருது
கார்த்திகைதீபம்கா
ஆமால்ல பாருங்க டவுன்ல இருந்து என்ன ஃபெஸ்டிவல் வருதுன்னே தெரியாமலே போச்சு
அ அப்டிங்களா
கார்த்திகை தீபம் நீங்க பெருசா செலிப்ரேட் பண்றிங்களா வீடெல்லா க்ளீன் பண்ற அளவுக்கு
ஆ ஆமாக்கா வீடெல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த அது எப்டின்னா ஒரு அஞ்சு நாள் கொண்டாடுவாங்க அஞ்சு அஞ்சு நாள்ல இருந்து மூணு நாள் வரைக்கு கொண்டாடுவாங்க
ஓ அப்டிங்களா நாங்க இங்க மூணு நாள் தீபோ ஏத்துவோ பட் எதுக்கு என்னத்துக்குன்னே தெரியாம அ மூணு நாள் தீப ஏத்தணுன்னு ஈவினிங் வந்து எப்பவுமே வெளக்கேத்துற டைம்ல இந்த தீபமும் வெளியிலலா வச்சுருவோ அவ்வளவுதான்
ஓ அப்படிங்களாக்கா
அ என்ன சொன்ன மாரி பாட்டி தாத்தா ஏதாவது இருந்தா இத பத்தி டீடையிலா சொல்லுவாங்க நானு நென ப்ப தெரிஞ்சுக்கணுன்னு உங்களுக்கு ஏதாது தெரியுமா அத பத்தி
ஆ எனக்கு இத பத்தி ஓரளவுக்கு தெரியுங்க்கா ரொம்ப தெரியுமான் கேட்டா எனக்கு தெரியாது பட் ஆனா ஓரளவுக்கு தெரியு நல்லாவே தெரியு
ஓ ஓகே
இந்த தீபோ வந்து கிட்டத்தட்ட அஞ்சு நாள் கொண்டாடுவாங்கக்கா மொத் தீபோ அந்த அஞ்சு நாளைக்கி மொதல் நாள் வந்து வீட்டலெல்லா நல்லா கிளீன் பண்ட்டு அ பச்சக்கற்புரத்த தண்ணியில போட்டு வீட்டலா நல்லா மாஃப் போட்டு எடுத்துருவாங்க
எதுல போட்டு
பச்சக் கர்பூரன்னு சொல்லுவாங்களல்ல கேள்விபட்
ஆமாமா அ கேள்விப்பட்டட்டுருக்கே
பச்சக்கற்பூறோ வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி வீட்ட கொஞ்சோ வாசமா அ அதாவது ஒரு தெய்வை ஸ்பரிசோ கொண்டு வர மாதிரி இந்த பச்சைகற்பூரத்த தண்ணியில போட்டு வீட்ட மாஃப் போட்டுருவாங்க
ஓ செரி செரி
ஆ மாஃப் போட்டு அதுக்கு அடுத்தது அந்த மொதல் நாள் வருதில்லையா மொதல் நாள் வந்து ஒரு அஞ்சு வெளக்கேத்துவாங்க அதாவது ஒத்தப்படையில தா வெளக்கேத்தவாங்க
ஓகே
ஒரு அஞ்சு வெளக்கேத்துவாங்க அடுத்தது ரெண்டாவது நாள் வந்து ஒரு எ ஒன்பது வெளக்கேத்துவாங்க மூணாவது நாள் வந்துட்டு ஆ ஒரு பதினோரு வெளக்குலருந்து பதி பத்தொம்பது வெளக்கு வரைக்கு ஏத்துவாங்க
ஓ அப்படிங்களா இப்ப மொதல் நாள் இல் ஏத்தும் போது வந்து கோயிலுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணி ஏத்திட்டு வந்துட்டு வீட்ல பண்ணுவீங்களா இல்ல
ஆ அப்படி பண்றவங்களு இருக்காங்க அண்ட் டையோ கெடைக்காதவங்க செர் டக்குன்னு ஏத்துறவங்களு இருக்காங்க பட் இந்த வில்லேஜ் சைட்ல அப்படி ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே ஃபாலோ பண்ணுவாங்க
ஓ செரி செரிங்க
போயிட்டு சாமியேல்லா கும்புட்டதுக்கு அப்புறோ தா வந்து வீட்ல வெளக்கேத்தணு அப்ப இந்த டவுன் சைட்ல கூட மோஸ்லி யாரு வீட்ட தா கிளீன் பண்ணுவாங்க பட் இந்த ஆ வில்லேஜ் சைடெல்லா என்ன பண்ணுவாங்கன்னா வீட்ட வந்து சாணம் போட்டு வலிப்பாங்க
ஆ ஆமா
அவ்ளோவு ரிச்சுவல்ஸா காட்டுறதுக்கோசரோ சாணோ போட்டு வலிப்பாங்க வீட்ட பட் வில்லேஜ் சைடெல்ல போனோ அப்டின்னா இது இன்னு நம்ப அ கண்குளிற பாக்கலா
ஆமா ஆமா ஏன்னா அப்போ ப்ப பாட்டா தாத்தி் அ தாத்தா பாட்டியெல்லா இருப்பாங்கள்ல அதனால அவங்க சொல்றதுக்கு அவங்க சொல்லுவாங்க நம்ம இங்க சொல்றதுக்கு யாருல்ல அம்மா அப்பாவுக்கு தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்ச அளவுக்கு அம்மா அப்பாவுக்கு தெரியாதுல்ல
ஆமாக்கா அவங்களு கொஞ்சோ ஸ்ட்ரிக்டான ஆபீசர்ல்ல அவுங்க எது சொன்னாலு நம்ம கேட்டுதான ஆகணு
ஆமா
அதனாலயே எல்லாருக்கு அது ஒரு மாடி சிட்டாவே அப்போழுந்தே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க
ஓகே ஓகே வேற எங்கேங்க எந்தெந்த கோயில்ல ஏத்துவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு
இது மெயினா சிவன் கோயில் தாங்க்கா ஏத்துவாங்க
ஓகே எதனால இந்த ஃபெஸ்டிவலோட இது
அ சிவன் அ இது என்னனா சிவபெருமான் வந்து லிங்க வடிவமா தோன்றி மக்களுக்கு வந்து காட்சி குடு பாரு அப்டின் சொல்லி பெரியவங்க சொல்லிருக்காங்க
ஓகே ஓகே
ஆ அவரு அதாவது இந்த ஒரு கோயில் பேர் இருக்குக்கா அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சொல்ட்டு ஒரு கோயில் பேர் இருக்கு
ஓகே ஓகேங்க
அந்த அதுதா சிவன் கோயில தா அது சிவன் கோயில தா அங்கதா வந்து இந்த தீபத்த வந்து பெருசு கொண்டாடுவாங்க அப்டின்னு பெரியவங்க சொல்லுவாங்க
ஓ சரி சரி
அதாவது எயிட்டீன்ஸ்ல இருந்து நைன்டீன் சென்சுரி வரைக்கு அத வந்து சிம்பிளாதா கொண்டாடிருக்காங்க நார்மலா ஒரு மல மேல தீபம் ஏத்துவாங்க அவ்ளோதா அப்டி கொ அப்படி தா கொண்டாடுவாங்க
ஆமா ஆமா அது ஒரு மல மேல தீப ஏத்துற அந்த மாரி பாத்திருக்கே சொல்லிருக்காங்க பட் அது என்ன மலன்னல்லா பேர் தெரியல இங்க நானு போனதில்ல ஒரு தூரத்துல இருந்து ஒரு நாள் பாத்த மாரி ஒரு ஞாபகம்
ஓகே ஓகேக்கா நா கொஞ்சோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நா உங்ககிட்ட சொல்ற
ஓகே
அதுக்கப்பற என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அது கார்த்திகை தீபம் பெஸ்டிவலுக்கு முன்னாடி நாள் அது அந்த சிவ பெருமான மனசுல வேண்டிகிட்டு பரணி தீபம் ஏத்துவாங்க அதாவது இந்த கார்த்திகை தீபம் ஏத்தறதுக்கு முன்னாடி மகாதீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி பரணி தீபம்னு சொல்ட்டு கீழ அந்த சிவன் கோயில் வாசல்ல நந்திர் முன்னாடி அந்த பரணி தீபம் ஏத்துவாங்கக்கா
ஓ சரிங்க
அதுக்கப்பறம் என்ன பண்ணுவாங்கனா அதெல்லா முடிஞ்சதுக்கு அப்பற அடுத்த நாள் கார்த்திகை தீபத்தன்னைக்கு
ஆ
அதாவது பெரிய கொப்பரைய அந்த மல மேல கொண்டு போய் வப்பாங்க அண்ட் அந்த கொ கொப்பறைல வந்து இந்த பதினெட்டு மீட்டரு நீளம் உள்ள இந்த வேஸ்ட்டி இருக்குல்ல
ஆ மா மா
அத வந்து திரியா யூஸ் பண்ணுவாங்க
கொப்பறன்னா என்ன சொல்றீங்க எனக்கு
கொப்பறனா அப்டின்னா அது ஒரு பெரிய பவுல் மாரி இருக்குகா பெரிய ஒரு பவுல் மாரி இருக்கு கிளவ்டு ஆள் உயரத்துக்கு மேல இருக்கு
ஓ சர் சரி
ஆ அதுல வந்து அர்த்தனாரீஸ்வரர் படத்த உரைஞ்சு அர்த்தனாரீஸ்வராஸ் யஸ் சிவ பெருமான் வந்து காட்சி குடுக்கறது அப்டிங்கறதா ஐதீகோ
ஓ சர் சரி
சோ அந்த டைம்ல வந்து அந்த கொப்பரைய மலைக்கு மேல கொண்ட்டு போயி அதுந்த ஆம் அ மக்கள்லா என்ன பண்ணுவாங்க அப்டின்னா நெய்ய வந்து தானமா குடுப்பாங்க கோயிலுக்கு
ஓ நெய் தீபமா எத்துறத்துக்கா
ஆமா நெய்தீபமா ஏத் எத்துக்க அந்த கொப்பர ஃபுல்லா நெய் அது மக்கள் குடுத்த அந்த நெய்ய வந்து அந்த கொப்பர ஃபுல்லா ரொப் சுத்தி அதுல அந்த பதினெட்டு மீட்டர் நீளம் உள்ள அந்த வேஸ்டிய வந்து திரியா யூஸ் பண்ணி அ அந்த கரெக்டா ஒரு சாய்ந்திரோ ஒரு ஆறு மணிக்கு டைம் அதனா ரீ தொறந்த இந்த கோயில் வாசல்ல தோண்டிட்டாரு அப்டீன்னா அங்க மேல வந்து மஹாதீபம் ஏத்துவாங்க அதே டைம்ல அ அந்த ஊர் ஃபுல்லா இருக்குற மக்கள் வந்து அவங்கவுங்க வீட்ல கரெக்ட் டா அந்த ஆறு மணிக்கி அங்க ஏத்தணோனு வீட்ல அவுங்கவுங்க வீட்ல சாமி முன்னாடி வெலக்கேத்தி கும்புடுவாங்க
ஓ அப்புடீங்களா
இப்படிதா அத ஃபாலோ பண்ணுவாங்கக்கா
ஓ செரி செரிங்க இப்போ நம்ம ஏ காத்திக தீபோ அன்னிக்கு வந்து இப்போ நம்முளுக்கு கவர்மெண்ட் ஹாலிடேஸோவ் வண்டே இருக்குமா இல்ல
அந்த பர்டிகுலரானந்தப் பர்டிகுலரா அந்த ப்ளேஸ்ல மட்டோ உள்ளூர் விடுமுறை விடுவாங்க ஏன்னா அந்த கூட்டோ வந்து நறைய பேர் வருவாங்க அந்த மலைய வந்து கிரிவலம் சுத் த்துவாங் அண்ணிக்கி
ஆஹா
ஆ சிவபெருமானக்கு மேல காட்சி குடுக்குறதுனால அவர போய் நேரடியா தரிசிக்கணோ அப்பிடிங்கற் த்துக்காக அந்த அன்னிக்கு ஒரு நாள் மட்டு அங்க இருக்குற ஊர் மக்களுக்கு உள்ளூர் விடுமுறை விடுவாங்கக்கா
ஓ செரிங்க கிரிவலோ எதுக்காக சுத்துறாங்க
ஆ எதாவது ஒரு வேண்டுதல் வெச்சிருப்பாங்க அதாவது அந்த மலைய சுத்துனா நம்முளுக்கு நம்ம வேண்ட்னது நடக் கோ அப்டீங்கறது மனசு மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு
ஓ செர் செரிங்க
அதனால ஏதாவது வேண்டுதல் வெச்சிருப்பாங்க இப்பிடி எனக்கு இது நடந்துருச்சு நா வேண்டிருக்கே எனக்கு இது நடந்துருச்சு அப்டீன்னா நா வந்து ஏ தோல் மேல எதாச் சொமந்துகிட்டு அதுக்கு ஒரு வேண்டுதல் வெப்பாங்க நா இது சொமந்துகிட்டு அந்த மலைய சுத்தி மேல வந்து உன்ன தரிசிட்டு வரே
ஓ அப்புடி
அப்டின்ற மாரி வேண்டுதல் வெச்சு அத சுத்தி வருவாங்க அத சுத்தி வர்றதுக்கு பேர்தா கிரிவலோ அப்டீ சொல்லி சொல்லுவாங்க
ஓ ஒரு ரவுண்டு சுத்தணுமா இல்ல
ஆ அந்த மலையே கிட்டத்தட்டப் அது அப்டி ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பா அப்டி மேல மேல போயிட்டே இருக்கோக்கா
ஓ அப்டீங்களா ஆ இப்ப வயசானவங்களா இங்கல்லா போகத்துக்கு முடியுங்களா
வேண்டுதல் வெச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா போவாங்க இன்னாரு தா போகணோ அப்டீன்ற மாரிலா இல்ல யாரார் வேண்டுதல் வெச்சுருக்காங்களோ அது ரொம்ப வயசானவங்களா இருந்தாலு செரி குட்டி கொழந்தையா இருந்தாலு செரி அப் அப ஹா ஆனா அத சுத்திருவாங்க
ஓ செரி செரிங்க ஆனா இது இந் வீட்லலா வந்து நீங்க அ எண்ணெய போட்டு இது பண்ணுவீங்களா தீப வெய்ப்பீங்களா இல்ல நெய் தீபமா
அது பூஜ ரூம்ல வெக்கிற தீபத்துல மட்டோ நெய் ஊத்திட்டு அ வெளக் ஏத்திருவாங்க மத்தபடி வெளில வெக்கிற வெளக்குல எல்லாத்துலுமே ஆ நார்மல் எண்ண ஊத்திதா வெளக்கேத்து வாங்கக்கா
ஓ செரி செரி இப்ப கோயில்ல வந்து ஒரு தீபோ ஏத்திட்டு வந்துடுவா வந்துட்டு அப் றோ வீட்ல ஸ்டார்ட் பண்ணுவீங்கல்ல
ஆ இல்ல ஃபர்ஸ்ட்டு வீட்ல வெளக்க ஏத்திருவாங்க ஆறு மணிக்கு கரெக்டா எங்க வீட்ல வெளக்கு ஏதினதுக்கு அப்புறோ எல்லாரு கோயிலுக்கு போயிட்டு அங்க ஆ நெய் வெளக்கோ இல்ல இந்த லெமன்லா கேள்விப்பட் ருக்கீங்கள லெமன் எல்லா நல்லா ஆமா லெமன்லா புழுஞ்சு விட்டுட்டு வேண்டுதல் வச்சவங்க யாராச்சு இருந்தாங்க அப்டின்னா அந்த லெ மன வந்து ஆ வெளக்கா யூஸ் பண்ணி அங்க ஏத்துவாங்கக்கா
ஓ ஆ நாங்க என்ன பண்ணுவோன்னா ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டி அந்த டைம்ல வந்து கோயிலுக்கு போய் ஒரு வெளக்கு ஏத்திட்டு அப்புற ஆ பூஜ குடுக்கறதுன்னா குடுப்போ அப்டி இல்லாட்டி அங்க வந்து நெய் வெளக்கு ஏத்துவோ அப்புற வந்து வீட்ல ஸ்டார்ட் பண்ணுவோ
ஓகே ஓகேங்
ஆ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதி பண்ணுவாங்க போல
ம் கரெக்ட்டு தாக்கா நீங் சொல்றது கரெக்ட்டுதா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாரி ரிச்சுவல்ஸ ஃபாலோ பண்ணுவாங்க
ஆமா ஆனா சில பேரு பட்டாசு எல்லா வெடிப்பாங்க இதுக்கு பட்டாசு எல்லாமு வெடிப்பாங்களா
ஆ வெடிப்பாங்காங்கக்கா அது தீபாவளிக்கி வாங்கி வச்ச மீதி பட்டாசு வச்சுட்டு என்ன பண்றதுன்ட்டு ஆனா இதுக்காகவே சில பேரு எடுத்து வப்பாங்க சேரி இன்னைக்கு வந்து இந்த பட்டாச வெடிச்சிட்லாம் வெடிக்கணு கண்டிப் பா வெடிக்கணுன்ற மாரி கொஞ்ச பட்டாசெல்லா எடுத்து வச்சிருப்பாங்க
ஓ இல்லல்ல வெடிக்கணுன்ற மாரி ஏதாச்சு ப்ரொசீஜர் இருக்கா இல்ல ஆ மீதம் இருக்குன்றதுனால போட்றாங்களா
மோஸ்ட் ஆஃப் த மீதம் இருக்கு அப்டிங்கிற மாரிதா வெடிப்பாங்க பட் ஆனா வெடிக்கணும்லா இல்ல அன்னைக்கு வெளக்கு ஏத்துவாங்க ஒரு ஒளிமயமா இருக்கு அப்டின்ற மாரி
ஓகே ஓகே
கரெக்டா இந்த ஆறு மணிக்கு எல்லாரு வெளக்கேத்தி முடிச்சுட்டு அப்புற பொறுமையா எல்லா சாப்ட்டு சாவுகாசமா பட்டாசு எடுத்து வெளிய வச்சிட்டு ஒரு பதினொன்னு பன்னெண்டு மணி வரைக்கு உக்காந்து ஜாலியா வெடிச்சிட்டு இருப்பாங்க
ஓ அப்டிங்களா ஆனா ஏ ஃப்ரெண்டு சொல்லி கே ட்ட ஆனா நம்மள்லா வந்து இப்போ வெளில எல்லாமே கொஞ்ச வெளக்கு வப்போ வீட்டுக்குள்ள எல்லாம் வைப் போல வெளியில நீங்க வாசல்லல்லா வெப்பீங்க தான
ம் ஆமாங்க்கா
ஆ அப்போனா அவங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கறனால வெளி வெளியில எல்லா வக்கக் கூடாதுன்ற மாரி சொன்னாங்க
வெளியில வெக்கக் கூடாது விச் மீன்ஸ் அவுங்க அந்த நெலவாசல்ல மட்டு ரெண்டு மட்டு ஏத்தணுன்ற சம்பிரதாயத்துக்காக ஏத்திப்பாங்கக்கா
ஆமா இல்ல அது கூட டக்குனு வச்சுட்டு அப்புற எப்டி ஒரு ஃபார்மலிட்டிக்கு அப்டியே வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ள எடுத்துருவோ ஏன்னா அப் அவங்க அப்பார்ட்மெண்ட்ல அது ஒரு ரூல்ஸ்ஸாமா ஏன்னா கொழந்தைங்க அங்க இங்க ஓடுவாங்க ட்ரெஸ்ல பட்டுரு சேஃப் இல்லன்றதுனால அவங்க ஏன்னா அப்பார்ட்மெண்டுன்றப்போ ஆ ஃபயர் ஆச்சுனா ஃபுல்லாமே டேஞ்சர் தான
ஆமா ஆமா கரெக்ட்டுக்கா
அதனால அப்டி பண்ணுவாங்கன்ற மாதி சொன்னாங்க ஒரு டைமு அதனால இந்த கார்த்திகை தீபம் அன்னிக்கு நாங்க ஊருக்கே சில டைம் வந் துருவோ ஏன்னா இங்க வந்தா எனக்கு திருப்தியாவே இருக்காது ஆ தீப ஏத்துன மாதி சோ ஊருக் க்கு வந்து அத ஆ‌ எல்லாமே பண்ணிட்டேன்னா பாட்டி தாத்தா எல்லா இருப்பாங்க அவுங்களு சொல்லி் குடுப்பாங்க ந நம்ம பசங்களுக்கு தெரியு அதெல்லா எப்டி பண்ணணுன்னு தெரியு அதனால அங்கே வந்து பண்ணிடுவோ அப்டினு சொன்னாங்க
ம் கரெக்ட் கரெக்ட்க்கா இதுல நா சொன்னத விட இதுல நெறைய இன்னு ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்றாங்க பட் எனக்கு எக்ஸாக்ட்டா எந்தளவுக் ஃபாலோ பண்றாங்கல்லா தெரியாது எனக்கு எங்கம்மா இவ்ளோதா சொல்லிருக்காங்க
ஓ சேரி சேரி இது சொன்ன மாதி தோ பாட்டி தாத்தா லா சொன்னது ஒர் அக்சுவ்லா ஒர் புக்காவே எழுதி வெக்கணு போல தீபாவளி ஆவ்து எல்லாமே என்னென ஃபெஸ்டிவ்வல் என்னென்ன பண்ணுவாங்கன்னு ஏனா ஒரு டென் பாய்ன் சொன்ன அம்மா அப்பாவ நம்ம ஒரு செவன் பாய்ண்ஸ் சொல்வோ நம்ம நெக்ஸ் சென்ரேசன்க்கு ஒரு ஃபைவ் பாய்ண் தா சொல்வோ அப்டியே பாதி பாதியா கம்மி ஆய்ட்டு தா வரு
ஆமாக்கா கரெக்ட்டு
நம்ப தாற்றி தாத்தா சொன்ன மாதி பண்ணா எல்லாத்துக்கு நல்லது
ம் ஆமாங் கரெக்ட்க்கா
செரிப்பா நானு ஸ்கூலுக்கு கொழந்தைங்கள கூட்டிட்டு வர டைம் ஆச்சு நா நாளைக் கூப்ர்ற உங்களுக்கு ஆ ஓகே பாய்